நல்லாருக்கீங்
வணக்கம்
வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க நல்லாருக்கே நீங்க
நா வந் து இப்பதா ம் நல்லார்க்கே வாக்கிங் போய்ட்டு இப்பதா வந்தந் தோழி
அப்டியா எங்க பசங்க வேலைக்கு போறாங்கன் சொன்னீங்கல்ல எந்த வேல எந்த மாதிரி வேலைக்கு போறாங்க
அவுங்க வந்து பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அவுங்க வந்து ஆஃபீஸ்ல ஆ ஆஃபீஸ் ல வந்து வேல பாக்கறாங்க பைய வந்து அவனு வந்து பி ஏ எம் பி ஏ படிச்சிருக்கா அவுங்க வந்து ஹெச் ஆரா இருக்கறாங்க ரெண்டு பேரு இந்த இப்ப கெளம்பிருவாங்க சேர் தூங்கிட்ருக்காங்க அது வரைக்கு நம்ம ஒரு அஞ்சி காலாவது பேசுவோ அப்டின்ட்டு பேசு பேய்ட்டுருக்கே தோழி ம் உடற்பயிற்சிய பத்தி பேசலாமா
ஆ ஏங்க உடற்பயிற்ச்சி நா பண்றது இல்ல எதாக்குறது இல்ல நீங்க சொல்லி தாங்க இனிமேல் ட்ரை பண்ணுவோ
நா வந்து தோழி காலைல வந்து ஆறு மணிக்கு எந்திரிச் ஒரு அஞ்சு ஐம்பதுக்கு எந்திரிப்பே எந்திரிச்சி இங்க இருந்து ஒரு போவ ஒரு கிலோமீட்டரு வர ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டரு நடப்பே டெய்லியுமே அன்றாட வேலையில அது ஒண்ணு அ போய்ட்டு அ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணுவே இங்க செடி எல்லா இருக்கு அதுல தண்ணிய ஊத்துறது அ அப்றோ காக்கா குருவி எல்லா வந்து சாப்டுமேன் சொல்லி அதுக் சாப்பாடு வைக்கிறது தண்ணி அதுங்களுக்கு ஒரு டப்பால ஊத்தி வைக்கிறது அப்புறோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவே மொட்ட மாடில வந்து பண்றது அ அது என்னன்னா
திஸ் இஸ்
அது இந்த கையை இப்டி ரெண்டு சோல்ரையு ஒயரமா தூக்கி இது பண்றது அதுனா கையில வந்து சதை அதிகமா வராத அளவுக்கு அப்புறோ வந்து ஒன் டூ த்ரீன் நம்ம சொல்லுவோம்ல படிக்கிற ப்ப இந்த இதுன்னா அந்த இது பண்றது அப்புறோ மூச்சு பயிற்சி பண்ணுவே சளி இருக்கறனால மூச்சு பயிற்சி பண்ண அந்த நுரையீரல் வந் து நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் நல்லா இதா வரு
வரு நம்மந்த யோகாசன எல்லா ஸ்கூல்ல தா க கத்துக்கிட்டது
என்ன பண்றது நம்ப ஆ இப்ப நம்பளுக்கு அது அவசிய தியம் வரும்போது பண்ணிக்கலா நாளைக்கு பின்னாடி ஆஸ்பத்திரி மாத்தர மருந்து இத எடுத்துக்கறக்கு இது பெட்ரு அப்டின்னு நெனைச்சிட்டு கஷ்டப்பட்டாலு பரவாயில்லன் பண்றது அப்புற கையை ரெண்டு ஜென் ஈட்டி இடுப்ப அப்டி வளைக்கிறது இங்கிட்டு இங்கிட்டு லெஃப்ட் ரைட்டு வளைச்சு அ அது பண்றது அப்பறம் கால் கட்ட வெரல குனிஞ்சி தொட்டுட் திருப்பி கைய அப்டி எறக்கி அப்ற மேல ஏத்துறது அந்த மாரி அப்ற லெஃப்ட் சைடு இப்டி குனிஞ்சு கட்ட வெரல் தொடக்குறது தொடணு ப்ற ரைட்ல தொடணு இதெல்லாமே முடிச்சுட்டு எப்டியு இது ஒரு அரமன்னேர ஆயிரும் எனக்கு அத முடிச்ச கையோட அதுக்கப்பற வந்து அ வீட்டு வேலைகள் கொஞ்ச கொஞ்ச எதா ஒண்ணு பண்றது மாவு அரைக்கிறதாந்தா மாவு அரைச்சிருவே இந்த டிஃபன் செய்ற இதெல்லா வந்து செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லா உடர் பயிற்சி தானே அப்ப வந்து பாத்தீங்கனா உடற்பயிற்ச்சினா நம்மளுக்கு இதுக்குன்னு இப்ப இத டைம் எடுத்
டைம் எடுத்துக்குறோ
அப்ப அது கெடையாது தண்ணி வந்து எல்லா எங்க ஊர்ல வந்து அவ்ளோ ஈஸியா கெடைக்காது நாங்க வந்து கொஞ்ச தூரநடந்து போய் கெணத்துல தா எறைக்கணு அப்படியாரு ம் ம் ஒரு இருவது வருஷோ வச்சுக்கோங்க அப்ப எறச்சு இருக்கும்போது அந்த கைக்கு வேல நல்லா கைக்கு வேலை வருதா நடந்து போய் தண்ணி எத்துக்கும்போது நடக்கறதுக்கு உங்களுக்கு இதா இருக்கு வாக்கிங் போற மாரியு ம் கைக்கி வேல காலுக்கு வேல கெடைக்குது அங்க இருந்து தண்ணிய தூக்கிட்டு வந்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு அங்கதா போணு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா வீட்ல தொவைக்க பாத்ரூம் அதுக்கு இதுக்குன்னு வேணுனாவ் உப்புதண்ணி பாத்தீங்கன்னா அந்த தெருவுல ஒரே ஒரு பைபு இருக்கு வீட்டுக்கு அஞ்சு கொடம் புடிக் கணும் அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு லைனா போய் நின்னுகிட்டு அஞ்சு கொடத்த அங்க இருந்து அந்த தெரு மொனையில இருக்கு புடிச்சு வச்சுட்டு அஞ்சு கொடத்தையு அங்க இருந்து ஒண்ணு ஒன்னா தூக்கிட்டு வரணு அது ஒரு வாக்கிங்கா இருந்துச்சு அப்பற கை இப்பதானங்க மிஸ்ஸுனு அப்ப கைல தா உக்காந்து தொவைக்கணு கையிலயே தொவைக்கும் போது அதுவு நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தா அ சமையல் பண்ணும்போது மிக்சி இதெல்லா இப்பதா வந்திருக்கு நாங்க அம்மில தா அரப்போ அப்ப சட்னி எல்லா அம்மில அரச்சாதா நல்லா இருக்கு அதுலயே செய்யிம்பாங்க அம்மி அதுக்கப்பறோ தா நாங்க இருவது வருஷத்துக்கு அப்பறோ தா அந்த மிக்சி கிரைண்டர்லா வாங்குனது
உஹ
அப்ப அம்மிலதா அரைக்கணு ஆட்டுகள்லதா அது இட்லிக்கெல்லா அ அப்ப அடிக்கடி போட மாட்டோ ஒரு பானஞ்சு நாளைக்கி ஒரு தடவ பானஞ்சு நாளைக்கி ஒரு தடவ ஊற வச்சு நம்மளே கைல ஆட்டி அதா அந்த ஒடம்பு ஃபுல்லா இப்டி இதாகுது பாத்தீங்ளா எக்சசைசு கையிலே ஆட்டி இட்லி சுட்டு சாப்புறது இங்கயிருந்து ஆத்துக்கு துணிய எடுத்துக்கிட்டு போய் அங்க தொவைக்கிறது தொவைக் இது எல்லாமே எங்க ல இதுல வந்து இருவது வருஷமா நடந்தது இது எல்லாமே உடற்பயிற்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கறதுனால இந்த உடற்பயிற்சிக்கு வேலையே இல்லாம போய்ருச்சி
ஆமா ஆமா இப்பதா எதுக்கெடுத்தாலு மிஷின் தான அது பாத்ரோ கழுவுனாலு மிஷின் வந்திருக்கு துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்கு
வியாதி வரு
ஆமா அது உண்மதா
அதனால உடற்பயிற்சி வந் து நம்ம டெய்லி ஏதோ ஒரு இது நம்ம எடுத்து கத்துக்கறம்னு வச்சுக்கோங்களே நம்ம ஒடம்புக்கு ஆரோக்கியோ அது சின்ன வயசுல இந்தே நம்ம அத செயல்படுத்திட்டு வந்தோம்னா எலும்பு நரம்பு நம்ம மனசு எல்லாமே வந்து நல்லா இருக் வீட்டுக்குள்ளாரையே இருந்துகிட்டு இந்த வேலைய பாத்துக்கிட்ருந்தா மனசு எங்க நிம்மதியா அமைதியா இருக்கு இருக்காது அப்பல்லா நம்ம ஒரு கெண த்துக்கு போனோம்னா கெணத்துக்கரையில எத்தன பொம்பள்ளைங்க இருக்குங்க கத பேசிக்கிட்டே எரச்சிட்டு ஜாலியா அவங்கள்ட்ட அரட்ட அடிச்சுக்கிட்டே வரது அது ஒரு சந்தோஷமா இருக்கு அதாவது மனசுல வந்து அ ஒரு அதாது தேவயில்லாத எண்ணங்கள் இப்ப அடுத்தவங்க அப்டி யோசிக்கிறது அதெல்லா இல்லாம அன்னைக்கி ஜாலியா பேசிட்டு போறோ தனிப் இப்ப தோழிங்களோட போறோன் வச்சுக்கோங்க அப்ப வந்து நம்ம வந்து பொதுவா சினிமா கதை இதையு பேசிகிட்டு சிரிச்சிகிட்டு வரும்போது நம்ம மனசுல எந்த ஒரு கவலைகளுமே இல்ல
ஆமா
இப்ப எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குங்கற
என்னால ஃபுல்லு வீடே ஆ மலச்சே அடைஞ்ச அடையு
பிபி அதனாலதா வருது மக்களுக்கு சுகர் வரது இது எல்லாமே இந்த ஆ கெடுதல்னால தா
ஏ அந்த அரச மரோ ஆலமரத்துல அந்த காலத்துல படுத் தூங்குவாங்க எத்தனையோ பேரு அதுலல்ல ஒரு சுத்தமான காற்று வந்து இந்த ஏ சி யில கெடைக்குதா கண்டிப்பா கெடையாது
கெடையாது
அ அந்த இதுல வேப்பங் குச்சில பல்லு வெளக்குனாங்க ஒரு வியாதி கெடயாது பல்லு யாருக்குமே மொதல்ல கொட்னதே கெடயாது இப்ப பாத்தீங்கன்னா ரூ ட் காணல் பண்ண போறே பல்ல புடுங்க போறே பல்லுக்கு இத பண்ண போறே அ அந்த பல்லுக்கே அவ்ளோ காசு செலவாவுது
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அப்போ ஒண்ணுமே இல்ல வெறு குச்சிய வச்சு வெளக்குவாங்க வெறு சாம்பல வச்சு வெள க்குவாங்க அவ்ளோ ஆரோக்கியமாருக்கு முப்பத்தி அந்த பல்லு முப்பத்தி ரெண்டு பல்லு ஒண்ணு கூட வுழுவாது அந்த காலத்து மனுஷர்ல்லா பாருங்ளே
இப்பவுள்ள இன்னாடி உள்ளங்கள்ல்லா நல்லா பழங்கஞ்சில்லா குடிச்சு நல்லா தெம்பாருப்பாங்க எத்தன வய்சு வ ரை ஆனாலு இருப்பாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல முப்பது வயசு தான்றதே கஷ் டமாருக்கு எல்லா கேட்டா எதுனால எறந்தாங்கன் கே
பூச்சி பல்லுங்குராங்க அந்த புள்ளைங்களுக்கு சாக்லேட்ட குடுத்து குடுத்து ஐஸ்கிரீம குடுத் து பூச்சிப்பல்லு வந்து இப்பயே இந்த இம்புட்டூன்லா வந்து பாத்தா ஆஸ்பிட்டல்ல ஒக்காந்துருக்கு
ஆமா
இருவத்து நால் மண் நேரோ உக்காந்துருக்குதுங்க பாத்தா பூச்சிப்பல்லு பல்லு உளுந்துருச்சு அதுக்கு பல்லு கட்ட வந்துருக்கே
தே திடீர்ன் சொ ல்வாங்க இப்பந்தா இப்பநாதா நேத்திக்கு தா பாத்தே இன்னக்கி வந்து எறந்துட்டாங்க கேட்டா முப்பது வயசு தாருக்கு கேட்டா சொல்லுவாங்க அட்டாக்குன் சொல்லுவாங்க இப்போ உள்ள இப்போ உள்ள சாப்பாடுல்லா அப்டி இருக்கு கொலஸ்ட்டாலு அந்த மாதிரி என்னெல்லா வருது போல நோய் எல்லா புதுசு புதுசாருக்கு
அது நம்ம ஆரோக்கியமான உணவுல அந்த டாபிக் வரணு இது வந்து பாத்தீங்கன்னா இ ப்ப இந்த எக்ஸசைஸ் வந்து ஒடற்பயிற்சி வந்து
இல்ல சொல்லு அப்டி அந்த மாரி சாப்பாடு சாப்டாலு நம்ம வந்து என்ன செய்யணு ஒடற்பயிற்சி செய்யணு இல்ல அப்டியில்லல்ல யாரு செய்ய மாட்டாங்கள
யாரு இப்ப செய்யறது இல்ல இப்ப ஜிம்முக்கு போறாங்க அங்க குடுக்குற அந்த ம்மா மாவுருக்கு பாத்தீங்ளா சத்து மாவுன் சொல்லிட்டு அத சாப்டுட்டு உ கோழிய சாப்ட்டு முட்டய சாப்ட்டு ஒடம்ப ஏத்தி அந்த ஜிம்மு செய்யு போது அட்டாக் வந்து செத்து போய்றாங்க நறையா பேரு ஆ நம்மளுக்கு தெரிஞ்சு ஆமா அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த சேலய கட்டியிருப்பாங்க பாவட தாவ்ணி தா போட்ருப்பாங்க காத்தோட் டமாருக்கு ஒடம்பு ஃபுல்லா இப்ப சுடிதாரு அதுன் இதுன் போட்டு நைட்டிய போட்டு ஃபுல்லா மூட போயி எல்லா பொம்பளைங்க பாதி பேருக்கு எல்லாரு க்குமே இந்த நீர் கட்டி கர்பப்பைல கட்டி அதுல பிரச்சன வந்து இன்னக்கி எத்தனையோ பேரு கருபப்பையோ நீர்கட்டி எல்லா எடுத்துட்டு சத்துக்குறைவால அவுங்கல்லா அது இருக்காங்க இது எல்லாமே இயற்கையான ஒரு இத வந்து என்னக்கக கைவிட்டோமோ இப்ப எல்லாமே ஆ செயற்கைய நம்ம அதிகமா எடுத்துக்கறதுனால ஆ நோய் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு உடற்பயிற்சி தா நம்மளுக்கு வந்து ஒரு இன்னக்கி எவ்ளோ பெரிய எட த்துல இருந்தாலு அவுங்க பாருங்க காலைல எந்திரிச்சு நடக்கறாங்க கொஞ்ச தூரோ நடந்து போயிட்டு வந்துட்டு அந்த அருகம்புல் ஜூஸு முருங்கைகீர சூப்பு இதெல்லா எடுத்துக்கறனால ஆரோக்கியமா இருக்கறாங்க எனக்கு தெரிஞ்சு
மின்னாடியெல்லா கொஞ்சோ கொஞ்சோ வருஷத்துக்கு முன்னாடியெல்லா பாப்போ ரோட்ல பாத்து நெறைய பேர் நடந்து போவாங்க அப்பு அப்பு கொஞ்சோ இதாட்டு இருக்கு ப்பெல்லா கேட்டா என்ன தெரிமா சொல்லுவாங்க டாக்டர் டாக்டர் நடக்க சொல்றாங்க
ம்
டாக்டரு நட க்க சொல்றனால நடக்கறோ முன்னாடியெல்லா அப்டி இல்ல அவங்களாட்டோ எஞ்ச்சு வாக்கிங் போவாங்க
ஒரு பாத்ரூம் போறதுக்கே பாருங்க அப்ப போயி ரொம்ப தூரோ நடந்துதா போவாங்க
ஆமாமா
இப்ப ஏல்லாமே வெஸ்டர்னு அ இதுல கூட உக்கார கூடாதுன்னு வெஸ்டர்ன்ல உக்கார வெச்சு அதையு
அ அதா இப்ப புதுசா வெ ஸ்டர்ன் டாய்லெட்டுனு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து அதுல இதாச்சு
எவ்ளோ கெளவு வந்து ம் மனுசுன வந்து மிசி மாறணுமோ மாறி நோய் அதிகமாய்ச்சு
னா மாறிட்டுட்ருக்கோ
ஆமா நோயு அதிகமா ஆயிச்சு
அதா
அதனால எல்லாருமே கண்டிப்பா உடற்பயிற்சி செஞ்சு நல்ல ச ஆரோ க்கியமான உணவுகள்
சொல்லபோனா நானே செய்யமாட்ட நானே சோம்பேறி இப்ப நீங்க சொன்ன வரைக்கு
இல்ல நா வந்து ஒரு பத்து நாள் போளன்னு வெச்சுக்கோங்ளே முட்டி யெல்லா வந்து அப்டியே இறுகிருது தசைகள்ல்லா இறுகி கய சோல்டர்றெல்லா அப்டியே இறுகி எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நில வருது இதே நா எந்திரிச்சு தொடர்ந்து வாக்கிங் போனேன்னு வெச்சுக்கோங்ளே ஃப்ரீயா இருக்குது அ அது இல்லாம கை கால்ல்லா ஃப்ரீயா இந்த நரம்புக எல்லா விட்டு போயி ஒரு மாரி ஃப்ரீயா இரு ஒடம்பு லேசா எங்கேயுமே போமா உள்ள இருந்தம்னா அந்த அப்டியே இறுகி போயி வெயிட் டான மாருக்கு
சேரி தோழி உங்கள்ட்ட உங்கள்ட்ட பேசனதுல ரொ மிக்க மகிழ்ச்சி நெறையக்க இப்ப இது இதெல்லா கத்துக்கிட்டு கண்டிப்பா நானு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிற
ம் நம்மளால முடிஞ்சுது நாலு பேருக்கு நம்ம சொல்லுவோ கண்டிப்பா
கண்டிப்பா சேரி தோழி வெக்கிட்டுமா
ஆ வைங்க தோழி